தோழி கேக்குதா தோழி நா பேசுறது
ஆ நல்லா கேக்குது சொல்லுங்க தோழி
ம் செரிங்க தோழி இப்ப வந்து ம் என்ன தோழி சாப்டிங்க மதியோ
மதியானமா தோழி நா என்னுடைய மகள் வீட்டுக்கு போன தோழி அவுங்க து சிக்கன் கிரேவி பண்ணி
ம்
ஏய் புலாவு செஞ்சுங்க சாதம் கொழம்பு சாப்டே தோழி
சேரிங்க தோழி
சின்ன பொண்ணு ஒரு தோழி அதையே சார்ந்து தோழி
ம் செரிங்க தோழி இப்ப வந்து உங்களுக் இப்ப வந்து அசைவ சாப்பாடு புடிக்குமா இல்ல வந்து உ சைவ சாப்பாடு புடிக்
சத்தியா இன்னு செரியா வந்து அந்த கேள்வியே வேண்டா தோழி ஏன்னா எனக்கு வந்து அசைவத்துல நாங்க ரொம்ப விரும்பி சாப்புடு எங்க வீட்ல உள்ளவர்கள் அனைவரும் அசைவ பிரியர்கள் தோழி மீன் அப்டினு எழுதி வச்சாலுமே அதை சாப்பிடக்கூடிய
அப்படியா தோழி சரிங்க தோழி இப்ப வந்து எனக்கு வந்து அசைவ சாப்பாட்டுல வந்து ம் அ புலாவ் புலவும் சிக்கன் கிரேவியும் ரொம்ப புடிக்கும் தோழி அது எப்டி செய்யறதுன்னு கொஞ்சோ எனக்கு விரிவா சொல்றீங்ளா தோழி
ஏயா தோழி இன்னிக்கி நீங்க பாக்குலை தோழி அதாது அதாது தோழி சொல்றது பிரச்சன இல்ல தோழி நம்ம வந்து ஒரு விதமா செய்யறோ இப்போ என்னோட தம்பி எடுத்து துங்க அவே வந்து என்ன பண்ணுவா ஏ இது பாலைய சேக்க மாட்டான்னு சொல்லிட்டான் தோழி நா வந்து வந்து தேங்கா பால் சேத்துதா செய்வே எப்போதுமே நா புலாவ்
தேங்கா பால் சேத்து நீங்க பொலவு செய்றீங்க தோழி அது வந்து புலவு கெடையாது தோழி
அது தேங்கா சதோ தோழி அது
அது நாக்லிமா
நாக்லிமா கெடையாது தோழி தேங்கா தேங்கா பாலு சேத்து செய்றது வந்து அந்த புலவு தா தோழி நீங்க அ போயிட்டு நீங்க ஊடகங்கள்லயும் பாருங்களே அதாவது எல்லா அனை நிறைய பேர் அத நீங்க நார்மலா நீங்க செய்யும் பொழுது கூட சேத்துக்க வேண்டா தோழி நீங்க நெய்யு சேத்துக்க அப் வெருமனவே நீங்க தேங்காய் பால்லு தேங்கா எண்ண இருக்குல்லையா தாளிப்ப கூடிய தேங்கா எண்ண
ஆமா தோழி
அது வெச்சு நீங்க செஞ்சு சாப்டு பாருங்க தோழி அது அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கு தோழி நான் எனக்கு இப்ப இந்த வாரத்திலேயே ஒரு ரெண் ரெண்டு நாட்கள் நா அது மாமனாரே என்ய பாராட்டிட்டாங்க அந்தளவுக்கு அந்த இன்னைக்கு செஞ்ச பொளவு எனக்கு என்னாலயே முடில தோழி அவ்ளோ மோசமா இருந்துச்சி ரெண்டாது காரணோ அரசியு சொல்லலா நிச்சயமா எனா அரிசியும் வந்துட்டு நம்ம வந்து ஒரு நல்ல அரிசியா இருக்கணும் நம்ம செய்றத்துக்கு
ஆ
அ அதுனால்ல புல செய்ய போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காண்ணெய் கொஞ்சோ நா வந்து ஆயில் தா இந்த யூஸ் பண்ணிப்பே என்ன ஆயிலோ அம் ம் பாமயிலாருக்கட்டு அது மேரி ஏதாவது ஆயில் போட்டுபே தோழி அது மேல கொஞ்சமா ரொம்ப சேதுக்க மாட்ட தேங்காயெண்ண கொஞ்சமா சேத் ப்பே அதுல பட்ட ஏலக்கா கிராம்பு போட்டுப்பே தோழி தாலிக்கும்பொழுது இல போட்டு குட்டு
அ
இத செஞ்சுருவே தோழி அப்றோ வந்து பாத்தீங்கன்னாக்கா வெங்காயோ இருக்குல்லையா வெங்காயோ அத வந்து நீட்டு வாக்குல கட் பண்ணி அதையு சேத்துப்பே தோழி அதனால நல்லா எண்ணெய்யில கொஞ்சோ நல்லா பொரிய விடுவே
அதுக்கப்புறோ அதையு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதையு நல்லா வதக்கி க்கிறோ பச்ச வாசன போற வரைக்கு நல்லா வதக்கிறுவே தோழி அதுக்கப்புறோ பாத்தீங்க அப் க்கின்னாக்கா அதனால வதங்கனதுக்கு அப்புறோ கொஞ்சோ உப்பு போட்டுபே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்றோ அதுல கொஞ்சோ தயிர் சேக்கணு தோழி செரி ரொம் ரொம்ப சேத்துக்காம சிறதளவு தயிர் சேத்துப்பே போட்டுட்டு தயிரையு கொஞ்சோ நல்லா அதுல கொஞ்சோ கொஞ்சோ லேசா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறோ பாத்தீங்க அப்டின்னாக்கா தேங்கா பால் எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா நா அதிகமா புலவுல வந்து ஒரு டம்புலர் இப்ப அரிசி அப்பிடின்னா அதுக்கு நீகரா நா தேங்காப்பால் சேத் ப்ப தோழி ஒன்றரை டம்புளர் தேங்காய் பால் சேத்துப்பே
அ அ
அதே மாதிரியே வந்து ஒன்ற பாலு டம்ளருக்கு தேங்காப்பால் சேத்துட்டு
ம்
ஆ இன்னொரு நல்ல கொதி க்க உடனு தோழி கொதிச்சதுக்கு அப்புறோ அரிசி அது மேல போட்டுட்டு புதினா தல இருக்குல்லைங்க புதினா தலையே அதன் மேல போட்டுப்ப தோழி புதினா தல மல் லி அத சிறிதா கட் பண்ணி அது மேல போட்டு ஒரு மூணு விசில் விட்டு ம் எறக்கிடுவே தோழி அப்டின்னா
ம்
நம்ம தயிர கொஞ்சோ முந்திரி பருப்பு ச வறுத்துட்டு அதுல நம்ம அரிசி எல்லா போட்றோ இல்லையா அதுக்கு மேல நம்ம ஊத்தி உட்டா நல்லா இருக்கு வாசனையா இருக்கு தோழி அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம வந்து நார்மலா இதே போட்டுக்கலா அந்த நம்ப தாலிப்பூ குடும்ப கூடவே நீ எண்ணெயெல்லா போட்டு தாலிக்க இருந்துச்சு அப்டின்னாகா முந்திரி பருப்பாபோட்டுக்கலா நீங்க நெயி சேக்காம தேங்கா எண்ணெயில செஞ்சு பாருங்க தோழி நல்லா இருக்கும் சாப்பாடு ஆனா இதுக்கு முன்னாடி பத்து நிமிஷோ அல்லது ஒரு காமனி நேரோ நா வந்து ஊர வச்சிருவே தோழி அரிசியே அதிக பட் ச்சோ கா மணிநேரமா இருவது நிமிஷோ வரைக்குமே நா ஊறவப்பே தோழி
செரிங்க தோழி நீங்க சொல்றத கேக்கும் போதே நா இன்னைக் இன்னொரு தடவ செஞ்சு இது சாப்பண்ணு அப்பிடிங்கிற ஒரு ஆச வந்துட்டு தோழி
இன்னைக்கி சாப்ட்டுமா தோழி
சரிங்க தோழி இப்ப வந்து ம் அசைவத்துல றால் அப்டிங்கிற ஒண்ணு சாப்ட்டுருக்கீங்களா தோழி
கண்டிப்பா தோழி நா தா முன்னாடியே சொல்றிந்தனே மீனுன் எழுதி வச்சாலு நாங்க சாப்றுவோந் தோழி அந்த அளவுக்கு எங்களுக்கு அசைவ பிரியர்கள் நாங்க
ஆ ஆ அத பாத்தீங்கன்னா றால் வந்து செல பேர் சொல்லுவாங்க நா ஒரு தோழி கிட்ட பேசும்போது கேட்டே றால் நண்டுலா சாப்புடுவீங்களா தோழி அப்டிங்கம் போது எங்க ஊர்ல அதல்லா சாப்ட மாட்டோ அ க வந்து கோழி மீன் அது மட்டு தா சாப்டுவோ அப் அப்ப நீங்க என்னா ஊரு தோழி அப்டின் கேட்டதுக்கு அந்த தோழி எதுமே பதில் சொல்லல தோழி அவுங்களுக்கு வந்து றால பாத்தா புழு மாரி தோணுமா தோழி அது ஒரு பெரிய புழு மாரி இருக்கு கு அதுனால நாங்க சாப்ட மாட்டோ அத அப்புன் சொல்ட்டாங்க தோழி நா சொன்னே அய் அ கறிய விட றால் நண்டோட டே ருசி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அதுனால வந்து றால் வந்து ஒன் ஒரு தடவ வந்து செஞ்சு சாப்ட்டு பாருங்க அதுக்கப் கப்பறோ வந்து நீங்க அந்த றால வந்து வேண்டா அப்டிங்கிற மாரியே சொல்ல மாட்டீங்க அது புழு மாரி இருக்கு அப்பல்லா நீங்க சொல்லவே மாட் டிங்க அப்புன் சொல்லிருக்கே தோழி நீங்க றால்லா செஞ்சு சாப்ட்ருக்கீங்களா தோழி
கண்டிப்பா தோழி அதாவது றால் வந்துட்டு நீங்க சொல் மாதிரி மற்ற அசைவ உணவுகளை விட றாலுடைய உணவு வ சுவை வந்து நல்லாருக்கு தோழி கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி பாத்திங்கன்னா ஏழு வர்ஷோ எட்டு வர்ஷோ ஆக போகுது தோழி எட்டு வர்ஷமா என்னுடைய அ அத்தையமார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தோழி றால் புடுச்சு குடுத்து வுர்றே றால் புடிச்சு குடுத்து வுர்றேனு எட்டு வருஷமா சொல்றாங்க தோழி இன்னமு எனக்கு றால் வந்து சேர்ல தோழி எங்க ஊட்டுக்கு ஆ அப்டி இருக்கும் பொழுது அந்தல்லா றால்லா நல்லா கெடைக்கு தோழி அதுனால அங்க இருந்து வந்ததுனா எங்கத்த பெரிய பெரிய றாலா குடுத்து வுடுவாங்க சமச்சு சாப்ட்றலான்தா தோழி பாக்குறே எங்க அத்தையே போயிருவாங்க பொருக்கு நா இன்னு சமச்சு சாப்ட முடிய மாட்டேங்குது தோழி றால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட் இப்டிதா தோழி நா செய்வே எப்போதுமே செரி றால் செய்யம் பொழுது நா இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டு செய்வே தோழி நண்டு செய்யும் பொழுது சரி எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டுதா செய்வே ஏனா அது அசைவம் அப்டின்றத பொறுத்த அசைவம் அப்டின்னு எடுத்துக்கிட்டாவே நாங்க இஞ்சி பூண்ட சேத்துப்போ தோழி எல்லாத்துலயுமே அப்ப வந்து நமக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது
ஆ
அதே மா
பாத்தீங்கன்னா நானுமே வந்து நண் டு றால்ல வந்து இஞ்சி பூண்டு சேத்து செய்வே தோழி அதாவது றால் செய்யும்போது வந்து றாலு றால் இருக்கிற அளவ விட கொஞ்ச வெங்காயோ வந்து நம்ம அதிகமாக எடு த்துகிட்டோ அப்டினாக்கா அதோட ருசி வந் து ரொம்பவே நல்லாருக்கு தோழி பைய வெங்காயத்த நல்லா பொடிசா நறுக்கிக்கிட்டு
கண்டிப்பா தோழி அது வந்து வெங்காயம் வெங்காய தக்காளி பழம் அ அளவு அதிகம் எடுத்துக்கிட்டோ அப்டினா அதோட சுவையும் அதது அதததந் கிரேவின் சொல்லக்கூடிய அந்த ஒரு அ அந்த ஒரு ப கூடுதலான ஒரு குவாண்டிட்டி நமக்கு கெடைக்கும் தோழி அதோட அதோட சுவையும் ந அதே சமயத்துல றாலு அ வெங்காய தக்காளி பழம் எதோட வேற என்னமோ சேக்கணு சொல்லா திடீர்ன் மறந்துட்டே நீங்க சொல்லுங்க தோழி
நா என்ன சேப்பே அப்டின்னாக்கா ரா வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்ச மிளகா அப்றோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ இதா தோழி சேப்பே அப்றோ பாத்தீங்க அப்டினாக்கா றால்ல வந்து நா பெருசா த தனியா எதுவு மசாலா அப்டின்ல்லா எது சேக்க மாட்டே தோழி ஒண்ணு கரம் மசாலா இன்னொன்னு ம் கொழம்பு தூள் அப்டி சொல்ட்டு நாங்க வீட்ல அரைச்சு வச்சிருப்போ தோழி அ செல பேர் வந்து ஒவ்வொரு கொழம்புக்கு ஒவ்வொரு தூள் வந்து தனியா அரச்சு வச்சிருப்பாங்க இன்னொன்னு மல்லி த் தனியா மெ மிளகாய் தனியாலா அரச்சு வச்சிருப்பாங்க இல்லயா அந்த மாதிரல்லா இல்லாம நாங்க வந்து ரெண்டுத்தயு ஒன்னா கலந்து ஒரே மாரி ஒரு கொழம்பு தூள் அப்டினா எ எந்த கொழம்பு வச்சாலுமே அந்த கொழம்பு தூளதா தோழி நாங்க பயன்படுத் திப்போம் அந்த தூள் அது அவ்ளவதா தோழி அது ரெண்டுத்தையு மட்டுமே பயன்படுத்தி றால் செஞ்சுருவே செல பேர் வந்து றால்ல வந்து தேங்கா சோம் சீரகம்லா அரச்சு ஊத்துவாங்க அதெல்லா அரச்சு ஊத்தாம செய்யறப்பயே றாலோட ருசி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு தோழி
ஆமா தோழி இப்போ றால் வந்து தேங்கா இதுவு அரச் ஊத்றாங்க அப்டின்னா நம்மோட அது அதோட கொ அதோடய அளவு வந்து நமக்கு அதிகமா கிடைக்குந்தோழி ரெண்டாவது அ அதாது கொஞ்சோ கிரேவியாவு கொஞ்சோ நல்லாருக்கு நம்ம இந்த தேங்கா அதெல்லா அரச்சு ஊத்துனம்னா அது நல்லா இரு அதோட சுவயுமே நல்லாருக்கு நாங்கல்லா இன்மே தேங்கா சோம்பு அரச்ஊத் அதாவ்து நம்ம கறி குழம்பு சிக்கன் குழம்பு கோழி குழம்பு இல்லையா அந்த ஒரு சுவை மாதிரி வந்துரு நம்ம தேங்கா அத அரைச்சு ஊத்தனோம்னா எ நா தேங்கா கண்டிப்பா வந்து தேங்கா சோம்பு அரச்சுதா தோழி வந்து அதுல சேக்கறது இஞ்சி பூண்டு எப்டி நம்ம சேக்கறமோ அதே போல தேங்கா சோம்பு அரச்சு ஒ ஒரு விழுது சேத்துப்போ தோழி அது வந்து அது சாப்றதுக்கு நல்லாருக்கு நமக்கு கொஞ்சோ அதுதா அந்த அந்த இந்த நான்வெஜ் அப்டின்ற ஒரு அந்த கவுச்சி ஸ் தன்மை இல்லாதாத மாரி நாங்க யோசிக்கிறோ தோழி அத என்னவோ தெரில எங்களுக்கு அது இல்லாம சாப் ட்டா எனமோ கவுச்ச அடிக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்துருது
அது நீங்க சொல்ற ந்த மாரி இஞ்சி பூண்டு சேத்துப்ப தோழி ஆனா அது அந்த தேங்கா அப்டிங்கறத வந்து நா சேத்துக்க மாட்டே தேங்காய் இல்லாம செஞ்சாலுமே ரொம்ப ருசியா இருக்கு தோழி சரிங்க தோழி நமக்கான நேரோ முடிச்சு ட்டது தோழி வேற ஒரு இணைப்பில நம்ம பேசலா
ஆ நன்றி தோழி
நன்றி தோழி ம் ஆம்புறு ஓ என்னம்மா